ஆ
ஆ கேக்குது சொல்லுங்க இப்பதா வந்
ஓ ஓ ஓகே ஓகே மேம்
அதுதா
ஆஹ்
நல்லா வெளுத்து கட்டிருக்கிங்க போல
கேட்கல
இப்போ கேக்குதா
இப்போ அப்படிதான் எக்கோ அடிக்குது மேம்
ஒகே
ஆஹ்
இப்ப கேக்குதா
ஆ இப்போ அப்படியேதான் இருக்கு
எக்கோவா கேக்
ஆஹ் இப்போ கரட்டா கேக்குது இப்ப கரட்டா ஏ என்ன பண்ணீங்க
லாம் வெளுத்துக்கட்ல லிமிட்டடா தான் சாப்ட்டு வந்திருக்கேன்
ஆஹ் ஓகேஓகே சைடிஷ் என்னன்ன சாப்பிட்டீங்க என்ன மேம்
வெஜ்ல அவ்லோக்கா சைட் டிஷ் இருக்காது என்ன ஒரு கோபிசில்லி ஒன்னு வச் வச்சிருந்தாங்க அப்ராத் ஏதோ ஒரு வெஜ் மட்டன் ரோல்ஸ் ஏதோ வச்சிருந்தாங்க
ஓகே மேம்
அப்றம் இளநீர் இட்லி அப்றம் மசால் தோசை பொடி தோச சாத தோச இடியாப்பம் மஷ் பிரியாணி உம்
ஓ இவ்வளவு டிஷஸ்லயும் எதை நீங்க அதிகமா விரும்பி சாப்ட்டது
நான் விரும்பி சாப்பிட்டது வந்து எளநீர் இட்லியும் இடியாப்பமோ எனக்கு இடியாப்பமும் தேங்காய் பால் புடி ரொம்பவே
அதான் இடியாப்பம் சாப்ட்டேன் அப்புறம் ஐஸ்கிரீமு பீடா இதெல்லாம் வச்சிருந்தாங்க
ஓகே மேம் இந்த ஐஸ்கிரீம் கூட குலாப் ஜாமுன் போட்டு சாப்புடுவிங்ளா
ஆஹ் சாப்ட்டுருக்கேன் சாப்
நல்லா இருக்கும் ஏன் மேம்
ஆஹ் சூப்பரா இருக்கு கு குலாப் ஜாமூன் கூட அப் அப்புற ப்ரௌனி கேக்கு கூட அது கூடல்லாம் நல்லா இருக்கும்
ப்ரௌன்னி ப்ரௌனி கேக் கூட ஆஹ் ஆஹ் சாப்டு நான்லாம் நறையாவே சாப்ட்ருக்கேன் மேம் நான் நறையாவே சாப்பிட்டு இருக்கேன் மேம் போலார் பியர்ல
கேக் செய்ய தெரியனால நான் கேக் செஞ்ச அடிக்கடி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்டுவேன்
ஓ கேக் செய்ய தெரியுமா உங்ளுக்கு அப்ப செஞ்சு ஒரு நாள் செஞ்சு ஒரு நாள் நம்ளுக்கு டி ஒரு பார்சல் அனுப்பி உட்ரது
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா ப்பா அனுப்பி விடுறேன் எனக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அதெல்லாம்
அத அதான் மேம் கரெக்டு தான்
எனக்கு அந்த அளவுக்கு கிரீம் போட்டு ஐசிங் போட்ட எல்லாம் வது சும்மா சாதா கேக்ல செய்வே சாக் ல கேக்கு
ஓகே ஓகே மேம்
அவ்வளவுதான் செய்வேன் ரொம்பல்லான்
ஆர்டர் உங்ககிட்ட கொடுக்குற நீங்க செஞ்சு குடுங்க
ஐயயோ அந்த அளவுக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன்
ஒரே நாள பிசினஸ் படுத்துருங்கிறீங்களா
அவங்களுக்கு மட்
ஓகே ஓகே மேம் ஒரே நாள்லாம் நீங்க கேக் சினஸ் படத்தறோம் அப்படிங்கறீங்களா அப்டியே சோதபிருவிங்க
இல்லல்ல சொதப்ப மாட்டேன் நல்லா செய்வேன் ஆனா பிளஸ் அளவு அத மட்டும் தான் செய்வ லைக் நார்மலா திரீ மாரி
சுப்பர் மேம் அப்ப எனக்கு ஒரு நாள் பார்சல் செஞ்சு அனுப்புங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃப்ர் பண்றேன்
ஆ கண்டிப்
ஆஹ் ஹ ஓகே ஓகே மேம் நானும் இப்பதா‌ மேம் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் போயிட்டு அம்மா டெய்லர் தான போயிட்டு ஏதோ பால்சு ஏதோ அந்த சைட்ல வைக்கிறது அதெல்லாம் வாங்கணும்ன்னனு சொன்னாங்க
ஓ செரி சே
போயிட்டே வாங்கிட்டு வந்தோம் ஹ
நானும் கொஞ்சம் பிஸியா இருந்தனாலதான் கல்யாணத்துக்கு போகக்கது தூரமா இருந்தனால லேட் ஆயடுச்சு
ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சன இல்ல மேம் சேஃபா போயிட்டு வந்துட்டீங்கள
ஆ போயிட்டு வந்தாச்சு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுனால அவரோட பழைய ப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்து அவரு பேசிட்ருந்தாரு
ஓகே மேம்
அதுதா
ஓகே ஓகே மேம் என் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வொர்க் பண்ணிட்டு இருந்தானா அவன் டெய்லி வரும்போது போலார் பியர் போலார் பியர் ஐஸ்கிரீம் அண்ட் சண்டே ஜோன் அங்க ஒர்க் பண்ணிட்ருந்தா அவ டெய்லி எனக்கு ஏதோனு எடுத்துட்டு வருவா சாக்லேட்டோ இல்ல பிரவுனியோ ஆ சாக்லேட்ஸ் பிரவுனி நெறைய எடுத்துட்டு வருவா
வேல நல்லா இருக்கும் சண்டேஸ் எல்லாம் நல்லா இருக்கும்
அங்கதான் நான் போய் அடிக்கடி சாப்பிடுவோம் போய்
க்கடி போவோ
ஆஹ் நீங்க என்ன ஸ்கூப் அதிகமா சாப்பிடுவீங்க என்ன ப்ளேவர்
டெய்லி ஏதேதோ புதுசா ட்ரை பண்ண பேசிக்கா நீங்க ஐஸ்கிரீமுன் பாத்
இல்ல நம்ம இதுலயே இல்லையே இதுலயே வந்து பாத் தீங்கன்னா என்ன ஸ்கோப் ட்ரை பண்ணுவீங்க நீங்க சாக்லேட் வென்னிலா
சாக்லேட் சாக்லேட்
சாக்லேட்டா ரிச் சாக்லேட்டா பெல்ஜியம் சாக்லேட்டா
இப்ப ஒரு டேஸ்டு பொறுத்து ஒவ்வொரு கடையோட டேஸ்ட்டு பொறுத்து
இல்ல மேம் போலான்பியர் போனா எல்லாமே ஒரே மாதிரிதானிருக்கோ
நா ஒவ்வொரு கடையில டேஸ்ட் பண்ணி பார்ப்பே நெறைய கடையில சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்ட்டனால எனக்கு எந்த கட டேஸ்ட்டோ ஞாபகோயிருக்காது ஏன்னா எங்க போனாலு சாக்லேட் ஐஸ்கிரீம் தா சாப்பிடுவே
இல்ல மேம் நீங்க நார்மலா மூணு பிளேவருக்கு சாக்லேட்லயே ஓகேவா நார்மல் சாக்லேட் ஓண்ணாயிருக்கு நெறைய பிளேவர்யிருக்கு ஆனா எனக்கு ரொம்ப மோஸ்டா புடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ரிச் சாக்லேட்
பெல் சின் சாக்லேட் நல்லாருக்கு ஓ டெத் பைட் சாக்லேட் இருக்கோ டார்க் சாக் லேட் நல்லாயிருக்கோ ப்ரௌனி சாக்லேட் நல்லாயிருக்கோ அப்றோ நீங்க பாத்தீங்கன்னா நீ ஐஸ் சாக்லேட் ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கோ
ஆமா அப்புறோ இது இதெல்லா சாப்பிடுவீங்களா அந்த இது அது என்னதும்மா அவகேடோஸ் என்னம்மோ சொல்லுவாங்களே ஆஹா அதுவோ நல்லா இருக்கோ கிளாஸ்ல ஊத்தி தருவாங்களே அத அது எதோ ஐஸ்கிரீமு நெறையா இல்லயில்ல மேம் கிளாஸ் ல ஊத்தி கிளாஸ்ல போட்டு தருவாங்க அதா ஐஸ்கிரீமு மேல எதோ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு
அதுதா ஃபலூடா மாரிங்களா
ப பலூடா பலூடா
இல்ல எனக்கு அது எனக்கு எனக்கு நட்ஸ்சு சுத்தமா புடிக்காது ட்ரைஃபுட்ஸ்லா நான் எதுவும சாப்பிட மாட்டேன் அது எப்பவுமே அதா சொல் இருக்க எல்லாம் கேர்ள்சுக்கு கொஞ்சம அறிவு ஜாஸ்தியா இருக்கு பசங்க வந்து எங்க போனாலும் பொண்ணுகல தான் தேடுவாங்க நாங்க அப்படி இல்ல கண் இல்ல இல்ல படிப்பு விஷயத் கே எங்களுக்கு அறிவு ஜாஸ்
ஆமா ஆமா நீங்க எல்லாம் ரேங்க் ஹோல்டுரு நாங்கெல்லாம் பேக் பென்சர்ஸ்சு
வரதே பெரிய விஷயம்
ஆமா மேம்
என்ன பண்றது ஆனா நீங்கதா நீங்கதா எல்லா பேரு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆ ஆ அப்டியே ஒரு அப்டி ஒரு மொஜேட்டோ அப்டின்னு ஆர்டர் பண்ணி இருப் அ ஆ
போற ஹோட்டல்ல எல்லாம் எனக்கு மெனு ஃபுல்லாவே தெரியதுனால எங்க போய் நான் மெனு ஓப்பன் பண்ற தேவையா இருக்காது இதை வாங்கிறீங்களா அது வாங்கிருங்க அவ்வளவுதான் ஹப்பிய எப்ப வெளிய போனாலு எல்லாமே நாந்தா ஆர்டர் பண்ணுவே
ஆ என் ஃப்ரெண்டு நா ஒரு நாளு அவ க கடைய க்ளோஸ் பண்றப் ப்ப போயிருந்த மேம் அவன் வந்து என்ன பண்ணனா ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு மேல ப்ரௌனி வச்சு ப்ரௌனி கேக் ஒரு ரெண்டு மூணு வச்சு மேல வந்து த சாக்லேட் சிரப்பு சூடா ஊத்தி குடுப்பாங்க தெரியுமா ஹாட் சாக்லேட் சிரப்பு அத ஊத்தி குடுத்தா பாருங்க செமா டேஸ்டா இருந்தது மேம் ஆஹ் இல்லல அப்டியே தனியா என்னமோ னக்கு செஞ்சு கொடுத்தான் நல்லா இருந்துச்சு
நெறைய கடையில கெடைக்கு நா சாப்ட்ருக்கே
ஆஹ் ஹா இப்ப போனா கூட ஃப்ரீயா போயி ஏதன்னு சாப்
பரவால பரவால நல்லா கான்டக்ஸ் வச்சிருக்கீங்க
ஆமாம்மா
அப்றோ ஒண்ணுல்ல இப் இப்பதா வீட்டுக்கு ரொம்ப டயடா வந்திருக்கே பட் கொஞ்சநேர் ரெஸ்ட் எடுக்கணோ
ரெஸ்ட்டெடுங்க ரெஸ்ட்டெடுங்க
அதுதா அதுதா
என்ன பிளான்
இன்னோ யோசிக்கல பாக்கணோ
ஓகே மேம் செரி ஓகே மேம் மேம் நா ஒரு ஆ ஓகே மேம் கூப்புடுங்க நீங்க சாப்புட்டு கூப்புடுங்க ஆ ஆ ஓகே மேம் ம்